ஹலோவ் ஆ அதா சாம்பாரு சாம்பாரு கீர
ஆ கீர ஆப்போசிட் எனக்கு புடிக்காது கீர கொழம்பு சாப்புடுவீங்களா எனக் புடிக்கு
எனக்கு இந்த கீர ஃபேமிலியே புடிக்காது
எனக்கு கீர கொழம் புடிக்கு கீர பொரியல் தாம் புடிக்காது அதுக் எனக்கு ஆவாது‌ கசக்கு பொரியல் சாப்புடும்போது கசக்கற மாரி இருக்கு கீர அப்டியே இந்த கொழம்பு சாப்டா டேஸ்ட்டா இருக்கு ம் கீரெல்லா சாப்புடுங்க நல்லதா
எனக்கு ஊறுகா போதும்ப்பா
எனக்கு உருளக்கெழங்குதா சாப்ட்டீங்களா நீங்க
ஆ ஹா இல்ல இனிமேதா
அய்யோயோ ஒரு மணிக்குள்ள சாப்டுன்னும் எனக்குலாம் சாட் ரெண்டு மணிக்கே தலலா சுத்துது என்ன மாத்தி விடு நா உள்ள போற மாத் மாத்தி உடு மாத்தி உடுன் கத்தின்னுகடந்து வந்த உள்ள
நா முந்தா நாள் தா ரெண்டு மணிக்குதா எந்துருச்சனே
ஆ அது மாரிலா எப்புடிதா இருக்கீங்களோ நால்லா கால்லயே சாப்ட்ருவ கரெக் ட்டா மதியோங் காட்ன கரெக்ட்டா கரெக்டா சாப்ட்ருவ மூணு வேலையுமே நமக்கு சோறு தா முக்கியோ ஆஹா நா நல்லா சாப்புடுவ
அயோ
எனக்கு நைட்ல மட்டுந்தா தூங்குவ பகல்ல வேலை இல்லன்னா கூட தூங்க மாட்ட ஃபோன் தா நோண்
எஸ் நானு ஆனா எனக்கு அது புடிக்காதுதா ஆனா இப்போ வந்துட்டு ஒரு சிக் மந்த்தா நம்ம சூப் சும்மாவே இருக்கறதுனால எப்புடி மதியானத்துல தூக்கோ வருதுன்னே தெர்ல எனக்கு சுத்தமா புடிக்காது திடீர்னு பாத்தா நானே தூங்கிர்ப்ப இப்ப நமக்கே தெரியுல்ல நம்மளே தூங்கிடுவோ அப்டின்ற மாரி ஒரு இதுல வந்துட்டு நானே தூங்கற மதிய நேரத்துல நானே சேரி நம்ம தூங்குவோ அப்டின் ஃபிக்ஸ் பண்ணி தூங்க போறது இப்பல்லா எனக்கு அது சுத்தமா புடிக்கவே இல்ல எங்கிட்ட நானே ஒன்னு நா ஒன்னு அப்புடி
தூக்கோ வரமாட்டிக்குது எனக்குலா வராது
அதா இப்போ நானே நா உன்ன அப்டி எல்லா வளக்குலயேன் நீ ஏ இப்ப தூங்குற இப்டி அப்டின்ற மாரி எனக்கே கொஞ்சோ கண்பியூஷன் ஆவு எனக்குன்னா சுத்தமா புடி க்காது ஆனா எப்புடி இப்டியெல்லா நா மாறுனனே எனக்கே தெரியில
நா சும்மா ஒரு மதியோ ஒரு பத்து நிம்ஷோ இல்ல ஒரு கால்மன் நேரோ தூங்கிட்னா கூடமே எனக்கு நைட்டு தூக்கோ வராது நைட்டு ஃபுல்லாவே நா முழுச்சுனு இருப்ப
அது வியாதி அது கெடையாது
தெர்லியே எனக்கு வியாதிதா அதுதா வியாதி தா
ம்
நீயே நோயில்லாம இருக்கு எனக்கு சோ சோ நறையா நோய் இருக்கு ஆ
ஆ இப்போ நைட்டு எப்போ எப்ப வேணா தூங்குறன்னு வெச்சுக்கோவே ஒரு பதுனோரு மணிக்கு மேலதா தூங்குவ நா பதுனோரு மணிக்கு தூங்கி இப்போ என்ன எழுப்பண்ணு வச்சுகோவே நா அது நெருகுலரா ரெ குலரா நா எந்திரிக்கிற டைமே ஒரு பத்து பதினொன்னு பன்னெண்டு இப்டிதா இருக்கு
ம்
என்ன எலுப்ப எனக்கு எந்த டிஸ்டப்பன்ஸு இல்லன்னா ஈவ்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லா ஏஞ்ச்சிருக்கே ஃபோர் ஓ கிளாக்லா ஏஞ்ச்சிருக்கே
ம்
அது வந்து நம்ம எ நம்ம நம்மளால எந்த வேலையு அவுங்களுக்கு தேவெல்ல சோ நம்மள அவங்க எழு ப்ப வேண்டிய அவசியோ கெடையாது
ம் ம் கரக்ட்டு அதுக்குதா ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணா தெரியும கத என்னான்னு
அ அதுதா அது இப்ப இப்ப து தூங்குனா என்ன எந்திரிச்சா என்ன அந்த கேட்டகிரில வந்துருவ நானு எழுந்து மட்டு என்னா பண்ண போது
ஒரு கத்துதா ஜி ம் பேர சொல்லி கத்துவாரு அப்டியே பாட்டுதாங்காம எழுந்து பதரியடுச்சுன்னு ஓடனு நானு கடைக்கி அந்த மாரி ஓடுவ
நோ நோ நோ நோ சீனே இங்க கெடையாது
நா மதியோ தூங்க்னாலே புடிக்காது ஃபஸ்ட்டு மதியோ தூங்க புடிக்காது அவுங்குளுக்கு நா தூங்கற்து புடிக்காது அவுங்களுக்கு
ஆ இது நல்லா இருக்கே
நாஎனக்கே புடிக்காது அவுங்குளுக்கு புடிக்காது நா தூங்கனா என எழுப்பிடுவாங்க எதனா சொல்லி இத எடுத்துனு வா ஜீவிதா அத எடுத்துவா தண்ணி மொண்டு வா தைலோ எடு பவுட்று எடு ஐயோ படுத்தாலே வேல காட்டுவாங்க எங்க வீட்டுல அப்பதா எல்லாமே எடு இது மூடு இத எத்து குடு
எ எங்க அப்பா இருக்காரே என்ன தெரிமா பண்ணுவாரு இப்ப அவருக்கு பொறு ஒயிப் இப்ப அவருக்கு ஒரு பொருள் வேணுனா அத எந்திரிக்க மாட்டாரு ஏ